பண்றீங்க
இப்ப தா சாப்லான்னு ஒக்காந்துனுருக்கங்க ஒக்காந்துனுருக்கன்
ஆ ஆ ஆ ஆ சாப்டங்க
என்ன சாப்டிங்க
ஆ வந்து பிரியாணி தா மட்டன் பிரியாணி
நீங்க என்னங்க டெய்லிக்கிம் பிரியாணியே சாப்ட்டு இருக்கீங்க அதும் மட்டனு சிக்கனு
ஏங்க அது இல்லங்க அது எப்பனா அந்த பங்க்ஷனுக்குலா கேட்ரிங் போறம் இல்லங்க
ம்
அங்கே தா இப்பல்லா மட்டன் பிரியாணி தா போடறாங்க
ஜாலியா இருக்கிங்க உங்க காட்ல தாங்க மழ டெய்லிக்கும் பிரியாணி சாப்பறீங்க
ஏங்க அது எதோ ஒரு சீசன்ல கெடைச்சாதாங்க இதுக்கு அப்றோம் இனிமே அடுத்த மாசலாம் போயிட்டுனா அதெல்லா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணில்லாம் பாக்கவே முடியாது கிளைமேட்டு மாறிடும் மழ டைமு
ம் ம் ம்
ஹலோ ஏங்க பேச ஒன்னுமே நீங்க டவர் இல்லாம இருக்கிங்க உங்களுக்கு
ஏங்க கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
இனிமே அடுத்து சீசனு இருக்குங்க
ஆமாங்க இந்த பனி காலம் முடிஞ்சி கோடை காலம் முடிய போ குடே ஆ பனிக்காலம் முடிஞ்சி கோடை காலம் முடிய போவுது
சரி
த்தது வந்துட்டு மழைக்காலந்தா
ம் ம் நா வேற சென்னையில வேற இருக்கங்க மழ பெஞ்சாலே இங்க வந்து ரொம்ப தொல்லா இருக்கு ஆபீஸ்லா போனா ஆபீஸ்லலா போனா ஆபீஸ்லாம் போனா நீச்சல் அடிக்கணும் போல
நீச்சல் அடிக்கணுமா
மா நீங்க வேற அது வேற ஞாபடுத்திட்டீங்க மழ காலோ வருதுன்ட்டு
ஆ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கீங்க
அந்த நேரத்துல அவுங்க தரமாட்டாங்க வந்தே பாத்தே ஆவணும்பானுங்க
ஆ ஆ
ம்
பிஸ் பக்கத்துலே ரூம் எடுத்துக்கிற மாரி
ஏங்க ஆபீஸ் பக்கத்துலதாங்க இருக்கு மழ பேஞ்சா முட்டி அளவு தண்ணி வந்துருங்க
மழயெல்லாம் ஹெவியா பேஞ்சாதா எல்லா லீவ் உட்டுருவாங்க தானங்க
செரிங்க அப்பலாம் கெடையாதுங்க செல ஆஃபீஸ்ல்லாம் வைப்பாங்கங்க அதுல எங் க ஆபீஸ்லா முக்கியமா வப்பாங்க ம்
அப்றோ வந்துட்டு அந்த இப்போ அதிகப் பேரு வந்துட்டு வெளிலப் போயிட்டுதா சாப்புறவுங்க இருப்பாங்க
ஆமா ஆமா
சோ அவுங்குளுக்காகவு கொஞ்சோ பாப்பாங்க இந்த மேரி வெள்லப் போய் சாப்ட்றாங்க அப்புன்னு சொல்ட்டு
ம்
அது இல்லாம் டிராவெல் பண்ணி வர்றவுங்க இருப்பாங்க பைக் க்கு கார்ல வரவுங்க இருப்பாங்க மழலா அதிகமா போயிருக்கு தண்ணி தேங்கி நிக்கிறப்போ அவுங்க வந்து டிராவல் பண்ணி வரணு நா சென்னையப் பொறுத்தளவு ட்ராஃப் பிக் வந்துட்டு ரொம்போ அதிகமா இருக்கு எப்டியு லீவுதாங்க வுடுவாங்க சென்னையப் பொறுத்தளவு அதிகமா மழைலாம் பேஞ்ச்சு அப்புன்னா நா கூட இப்போ இப்போ ரீசன்டா வந்துட்டு இன்டர்வியூ அட் அட்டன் பண்ண போயிருந்தங்க சென்னைக்கி அந்த மழை காரணமால் அது சரியாத் தெர்லங்க நா போய் ஒரு டூ இயர்ஸ் மே டூ இயர்ஸ்கிட்ட இருக்கு
நேத்து போனமேரி வப் போய் சென்னை இன்ட்ரியூ போனங்க செரி
அதாங்க லாஸ்ட்டா போனாங்க எ ஃப்ரெண்டு நா போனோ மூனுப் பேரு போனோங்க அங்க போய் பாத்தா இந்த மழை காரணமா வந்துட் ட்டு அந்த ஆ கம்பெனி லீவு வுட்டாங்க அந்த ஆபிஸூ அ அதுதா அன்னைக்கு ஆனா கடைசில மழையேப் பேயிலங்க இதுக்காக மெனகெட்டு இங்கியிருந்து நைட் ட்டுபுரா டிராவெல் பண்ணி இங்க வந்து காலைல ஒரு ரெஸ்ட்டு கூட எடுக்காம கெளம்பி போனோங்க நாங்க மூனு பேரு
ஆவ்டி
ஹலோ
ம்
ஹலோ
கேக்துங்ளா மனோஜ் கேக்துங்ளா
இல்லல்ல பேசறப்போ ஆ கேக்குது கேக்
நீங்க ஒர் டவ டவரான எடுத்த டவருக்கு டவருக்கு பக்கத்துல வாங்
டவருக்கு பக்கத்துல
இங்க வீட்டுகுள்ள ஒக்காந்து என்ன பண்ணிட்றிங்க வெள்ல வாங்க
அதாயின் நா இது இதுகு இன்னம் பாத்தனா அந்த டவரு மேலதா ஏறி நிக்கிணும் போலங்க
ஏறி இன்னுங்க
ஃபோர் ஜி ஃபை ஜி நெட்வொர்கு இன்டர்நெட் வேகோ வேக அது அ இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாருக்
ம் ம் எங்க அந்த காலத்துலியா
பக்கத்துல எதாச்சு ஒன்னு ஒன்னுமே நடக்வேமாட்டேதுங்க ஆ வந்துங்க அந்த ஜியோ தாங்க
ம் ம் ஜியோங்ளா அருமே
எங்கூர்ல ஏர்டெல் டவருதாங்க இருக்கு ஜியோக்கு டவர் இல்லங்க
இதுல வந்து ஏ நெறை டவரு பக்கத்துல இருக்குங்றிங்க ஜியாய்
ஆமா ஏர்டெல் ட ஏர்டெல் டவர் வெச்சுட்டு ஒக்காந்துருக்கங்க அதுலந்து கொஞ்சமாச்சு ஒரு சிக்னல் எதுலாச் சு ஒரு பக்கோங் குடுத்தாய்ங்கனாப் பரவாலே க்ராசாய் வஞ்சுனா நல்லாருக்கும்லங்க ஆனா எப்புல்லா கண்டுபுடிச்சிருகாய்ங்க பாத்திங்ளா
ம் ஆமா ஆமா அந்த காலத்துல வந்து எல்லா சைனா சைனா தா கண்டுபுச்சிருக்குன் நெனக்கிறே
அப்ப எல்லா வந்துட்டு இதுதா போவு லட்ர்ரு எழுதி போவு
அம்மா
இன்னைக்கி இன்னைக் எழுதுனா அடுத்த வார இந்த வார எழுதுனா அடுத்த வாரோ போய் சேரும்
ஆமா
அந்த மேரிருந்த காலல்லா போயி
ம்
இப்ப பாத்திங்ளா டெக்னாலஜ்ஜி எப்டி வளந்துருக்குன்ட்டு
இப்ப அது மேட்ரு கெடயாதுங்க இப்ப சைனா கார வந்து சிக்ஸ் ஜி கண்டுபுடிச்சிட்டான்
ஓ நம்ம நாட்ல தா அது தா தட பண்ட்டாய்ங்களாங்க சைனாவோட ப்ராடெக்ட் லா உள்ள கொண்டு வரக்கூடாது அந்த கொரோனா னால
ஏங்க ஏ நெட்ஒர்க்குங்க அது
நெட்ஒர்க்க இருந்தாலு நம்ம பக்க அத வந்து செயல்படுத்தர்துக்கு அப்ரூவல் குடுக்க மாட்டாய்ங்கள
ம் ம் ம் அப்டி வரிங்ளா நீங்க
ஆமா அப்ரூவல் இல்லாம எது பண்ண முடியாதுல
ஃபஸ்ட் டூ ஜி கெடச்சா அப்பா டூ ஜி கெடைக்கர்றா சந்தோஷ்த்ல இருந்தோ இப்ப அதுக்கப் த்ரீ ஜி கடைக்காத் டீயே த்ரீ ஜி நல்லா கெடைக்குர்றா அப்பாடா அப்டின்னு சந்தோஷ்ஷத்ல இருந்தோ அட்த்து ஃப் ஃபோர் ஜி வந்துட்டு ஃபோர் ஜி கெடைக்குதுடா அப்புன் சந்தோஷத்ல இருந்தோ திருப்யு பாத்தா டூ ஜி மாறுது நெட்ஒர்க்கு திருப்பியு மத் தா நெட்ஒர்க் கெடைக்க மாட்டிகுது அதுக்கப்றோ பாத்தா ஃபை அதுக்கப்றோ ஃபைவ் ஜி உட்றானிங்க இப்போ அது வந்து சிக்னலே காட்ட மாட்டிகுது ஃபை ஜி உட்டால்மு
நா ஃபை ஜி ரீசார்ஜ் தான பண்ணி வச்சிருக்கே
ம் ம்
ஆனா உன்க்கு வந்து அந்தி நா வந்து ஜோன்ல இல்லயாங்க ஃபைவ் ஜி சோன்ல இல்லன் சொல்ட்டு எனக்கு ஃபோர் ஜி தாங்க கெடைக்குது
ம் ஆ
நா சொல்றதுன் தெர்லங்க
சேர் சேர் நீ இல்லன்னா நீ வந்து நெட் நெட்ஒர்க் நீங்ளே ஒரு நெட்ஒர்க் உருவாக்குங்ளா
போற போக்க பாத்தா அதா நடக்கும் போல
நாலா சின்ன புள்ளைல லேப்டாப்ல என்ன என்னா பண்ணுதுன் தெரியாம இருப்பே எதாவ்து புதுசா கண்டுபுடிக்கலாம ஆப்பு க்ரியேட் பண்லாமா அப்பு இப்டில்லா யோசிப்பே எனக் அப்ப கோடிங்ல வந்து அத சாட் ஜீ பிட்டி இருக்கே சாட் ஜீ பிட்டி யூஸ் பண்ணி கோடுல்லா கண்டுபுடிச்சி போட்டுட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆப்பு வந்து க்ரியேட் பண்ணிட்ட
ம்
சேரி எதுகுன் சொல்லிட்டு நானே அதுக்கப்றோ டெலிட் பண்ட் பாத்திங்களா அதலா டைம் பாஸ் ம் மெணக்கெட்டு ரெண்ட் நாள் மூண் நாள் நா உக்காஞ்சு ஆப்பு வந்து க்ரேட் பண்வாங்க கொஞ்சோ க்ரியேட் பண்ணிருக்குங்க ஒரு ஆப்புக்காக
ஆ ஆ ஆ
அது எப்டி நா இருக்குன்னு கடுப்பாயிடுவ போட்டு நானு டெலீட் பண்ணிட்டு ஆட போட சும்மா ஒரு சின்ன ஏறர் தோனு ஆடா போடா அப்டின்னு சொல்லிட்டு நா பண்ணி பேடுவாங்க அங்கல்
ஆஹ் அதாங்க நம்ம அத கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போனோ புல்லா வாங்கி லைசன்ஸ் எல்லா வாங்னாதாங்க ஆ எல்லாமே வாங்கிமாங்க ஆ
பிளேஸ்டோருக்குள்ள பர்மிஷன் கூட வாங்கிட்டாங்கனா
ஆ பரவாயில்லயாங்க அப்ர ஏங்க
பர்மிஷன் கூட வாங்கிட்டேங்க அந்த ஆப்புக்கு அ அதுல ஒரு எரரு வந்துட்டுனா ஆப்ல கடைப்ப டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டாங்க ம் ஒரு கோடுல ஒரு கோடு வந்து ரெண்டு ரெண்டு மேனு ன்ன ரெண்டு மூணு கூட மிஸ் ஆயிடுந்தில்ல போடுல நா எடுத்து பாத்தாப் புட்டுக்கு பாத்தாப் ம் பாத்தா ஆப்பேபர்சாட் செரி இகோன்னு நமக்கு தேவைப்படாது இது சரி டெலி பண்டா
அ எனக்கு இந்த கோடிங் எல்லா கத்துக்குணு தாங்க ஆச ஆ பண்ணி பண்ணலல்லா சொல்ல முடியாது பண்ணிருக்க
இத எல்லா இருக்கீங்ளா
ஆனா அத பத் ஆ இருக்கு இருக்கு அதாங்க பண்ணி பண்ணிருக்கேங்க நா எது ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா நீ நீங்க பேசுறது எனக்கு கேக்குது பேசுங்க
ஹலோ
கேக்குதுங்க பேசுங்க
ஆ நீங் நீயானப் பேசி முடிச்சி ரெண்டு நிமிஷ ரெண்டு நிமிஷோ கழிச்சி நீங்க பேசிறீங்க
இல்லல்ல இங்க நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு நீங்க பேசுற வந்து டிலேயி டிலே தா கேக்குது
எங்க தங்கா ஹலோ கேக்குதா
எக்கு எக்கோ வருதுங்க பேசும்போது பேசும் போதே எக்கோ வருது
ஆ கேக்குதா நீங்க ஹலோ ஆ
ஆ பேசுங்க ஹலோ அப்பப்பே ஹலோ கேக்குதுங்ளா நீங்க பேசுறது நீங்க பேசுறது கேக்குது எனக்கு பேசுங்க
எக்கோ எக்கோ வந்து இங்கெ ஆச்சரியமாருக்கே
ஹலோ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க
என்னா என்னா பண்ணிட்ருக்கீங்க
சார் நீங்க பேசுறது கட்டாயி கட்டாயி கேக்குது
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க ஆ அப்றோ
இப்ப நா எதுல நிப்பாட்னே சொல்லுங்க
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க
கேக்குதுங்ளா கே என்னா என்னா பண்ணிட்ருக்கீங்க நெட்வொர்க் கெடைக்குதா இப்ப
ஆ இப்பப்ப இப்ப கிளியரா கெடைக்குது அதாங்க எனக்கு அந்த கோடிங்லா கத்துக்கணுனு ஆச தாங்க
கேளுங்க நா பேசி முடிச்சு ரெண்டு நிம் ரெண்டு மூணு நிமிஷங் கழிச்சுதா நீங்க வந்து ஊ ஆ ஓகே ஓகேங்கிறீங்க
நா நீங்க பேசுறப்பயே நா எல்லாமே சொல்லிர்றங்க ஆனா இங்க நெட் டுவொர்க்கு ப்ராப்ளனால தாங்க எனக்கு அந்த மாரி டிலே டிலே வருது
ஆ ஆ நெட்வொர்க் இருக்கெடத்துல போய் எடத்துல போய் நின்னுங்க என்னங்க இப்டி பண்றீங்க
ஆமா நா பேசுறதே எனக்கே கேக்குதுங்க
நா கேக்குதானு ஒங்கள்ட்ட கேக்குறே ஓ ஓகே ஓகே அப்டிங்கிறீங்க அதுக்கப்பற கேக்குதுன்னு ரெண்டு நிம்ஷ்
அதாங்க நா அதேதாங்க நா பேசுறப்போ நா எனக்குனே பேசினது ஆடியோ வந்து கேக்குதுங்க ரிட்டன் கேக்குது இப்ப கூட அதா கேட்டுட்டுதா இருக்கு நா பேசுனது எனக்கே கேக்குது
எது ஆ
எதோ வேற எதோ ப்ராப்ளம் போலங்க கேக்குதுங்க வேற எதோ ப்ராப்ளம் போல நம்ம அடுத்த முற அதா நம்ம அடுத்த முற தெளிவா பேச